லோ கேக்குதா
ஆஹ் கேக்குது வணக்கம்
ஆ விவசாயத்த பேசி பே பத்தி பேஸ்லா
ஆஹ் கண்டிப்பா
அ ம் இப்போ முன்னாடில்லா எல் நறைய எல்லாருட்டயு எல்லாருகிட்டயுமே காடு நெலோ அந்த மாதிரிதா தென்னந் தோப்பு வெச்சி வாழத்தோப்பு வெச்சி பனமரங்கள் இப்பிடி இயற்கையான மரங்கள வெச்சி நறையா அப்பல்லா வந்து சொத்துன்றதே அப்டிதா இருந்துச்சி எனக்கு பத்து ஏக்கர்ல காடு இருக்கு இத்தன காணி நெலோ இருக்கு அப்டிங்கறதுதா அப்பல்லா வந்து ஒரு பெரிய ஸ்டேட்டஸாவே மக்கள் மத்தில இருந்துச்சு அப்பதா அவுங்கதா பணக் இருக்கரவங்க என்கிட்ட இத்தன மாடு இருக்கு இத்தன ஆடு இருக்கு இவ்ளோ பெரிய இடம் இருக்கு அப்டின்னு சொல்லி இருந்துச்சு ஆனா இப்ப வந்து காலோ காலமா கொஞ்சோ அப்டியே மாறி மாறி அ எத்தன பங்ளா வெச்சிருக் வச்சிருகாங்க எத்தன கார் வச்சிருகாங்க அப்டிங்கிற மாரி இப்ப வந்து நல்லா மாறிட்சு
ஆமா அ நீங்க சொன்னது கரெக்டு தா ஏனா வந்து இப்போ கிராமத்துல வந்துட்டு இப்போ அந்த விவசாயோ பண்றதே கொஞ்சோ ம் அ அதிசியமா இருக்கு அப்டி நெனைக்றே பண்ணிட்ருக்காங்க பட் எப்படி இருந்தாலு இப்ப எல்லா படிப்பு ப்பு அ கொஞ்சோ சிட்டில வேலப் பாக்கணுன்றதுக்காக படிக்க வெச்சு அவுங்ளோட பசங்கள வந்துட்டு சிட்டிக்கு அனுப்பறது அந்த மாதிரி விஷ்யங்களு ஜாஸ்தி ஆயிட்ச்சு அப்டி நெனைக்குறே அதனால அவுங்க அம்மா அப்பா வந்துட்டு ஊர்ல இருந்து இந்த வெவசாயம் பாக்கறது அந்த மாரில்லா செஞ்சுட் ட்ருக்காங்க பட் இருந்தாலு வந்துட்டு இப்போ அடுத்த ஜென்ரேஷ் ன் ஆளுங்க வந்துட்டு எல்லாருமே படிச்சு ஒரு நல்ல வேலைக்கி போகணு ஒரு ஐ டி ஜாப் போகணு அந்த மாதிரி வந்துட்டு நெறைய பேரு வந்துட் ட்டு மாறிட்ருக்காங்க அப்டி நெனைக்குறே வெவசாயோன்றது வந்துட்டு நம்ம ஒர் டு நம்ம பழைய கால நம்ளோட அம்மா அப்பா அந்த மாதி ஊ ஊர்ல இருக்கிறவங்கலா வந்துட்டு செஞ்சுட்டு இருக்கிறதுனா றதுனால தா வந்து நம்மல்லா ஒரு ஓரளவுக் நல்லா இருக்கோ அப்டின் நனைக்கிற சோ அத வந்துட்டு நம்ம விடாம வந்து அந்த ஜென்ரேஷன் ஆளுங்க வந்துட்டு எல்லாரு‌அவுங்க அவுங்க வழில வரவங்க வந்து ட்டு அவங்கள பாலோ வு செய்யணு அப்டி நனைக்கிற நானு
அப்டிதா நானு ஆனா எங் என்னுடைய தாத்தா பாட்டி என்னுடைய அப்பா அவங்க அவங்க கூட பொறந்தவங்க இவங்கல்லாமே விவ விவசாயம் பண்ணிதா அவங்களுடைய அந்த அன்றாட செலவுகளுக்கு வந்து அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க காடு அப்ப அதைமே இந்த கேணிலா இருக்காது அ அப்பலா பம் மோட்ரு இருக்காது வானம் பாத்த பூமி மாதிரிதா மழய நம்பி விவசாயம் பண்ணிட்டு இருந்தவங்க இத்தன மாசோ மழ பெய்யு இத்தன மாசோ இது பண்ணு இல்லையா அந்த அந்த கணக்கு வச்சு விவசாயம் பாத்துதா ஆ ஏ இருந்துச்சு அந்த மாதிரிதா என்னோட ஃபேமில இருக்குறவங்களுமே ந மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப அவங்கக்கு அடுத் து இருக்ககூடிய பிள்ளைங்கன்னு பாத்தேனா உம் கிட்டத்தட்ட ஒரு யாருமே அப்டி இல்ல ஒரே ஒரு தவுங்க மட்டும்தா இப்பையு கிராமத்துல அந்த இத வந்து பாத்துட்டு இருக்காங்க அப்டின்றப்ப நம் ஒரே ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டாவே விவசாய எந்த அளவுக்கு அழிஞ்சிருச்சு பாத்தீங்களா அது அத வந்து இன்னு மாறி திரும்ப ஆனா இப்ப நெறைய மக்கள்ட்ட வந்து அந்த ஒரு புரிதல் ஏற்பட்டு எல்லாருமே கொஞ்ச வந்து நம்ம காடு வாங்கணு காடு இருக் நம்ம நமக்குன்னு நம்ம சாப்பிடுற உணவ வந்து நம்மளே பைசி சாப்பிடணு அப்டின்ற மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலை வந்து கொஞ்ச கொஞ்ச மக்கள் மத்தியில ஒரு புரிதல் ஏற்பட்டு இப்ப கொஞ்ச கொஞ்சமா மாறிட்டு வராங்க இது வந்து கொஞ்சோ பாராட்டப்படக்கூடிய விஷயம் தா நா நெனைக்கிறே
ஆஹ் கண்டிப்பா நானு கேள்விப்பட்டிருக்கே அந்த மாதிரி இப்ப ஒரு ஐ டி துறையிலேயே வந்துட்டு அவங்க பசங்கள படிக்க வச்சு அந்த வேலையில இருந்தாலுமே வந்து ட்டு அவங்க ஒரு ஆ நம்ம ஊர் ல்ல வந்துட்டு ஒரு நெலோ வாங்கி அதுல வந்துட்டு வெவசாயோ பண்ணனு அவங்களால வந்துட்டு எல்லாமே பாக் க்க முடிலனா கூட ஒரு எடோ வாங்கி அங்க வந்துட்டு இந்த ஒரு பயிர் போடணு அது போடணுன் சொல்லிட்டு இங்க நாங்க இருக்கிற ஏரியாலேயே ஒரு சில பேர் வந்துட்டு அந்த மாரி எடோ வாங்கிருக்காங்க ஒரு ஊர்ல வந்துட்டு அந்த மாரி நெலோ வாங்கி வந்து ஆளுங்கள வச்சு அந்த எடத்துல வந்துட்டு எல்லாமே பண்ற மாதிரி ஆ இன்வெஸ்மென்ட் இன்வெஸ்மென்ட் பர்பஸ்க்கு தா பண்றாங்க பட் இருந்தாலுமே அது ஒரு விவசாயன் வரப்போ அதுல வெளையிறத வந்து நம்ம வந்துட்டு நம்ம நம்ம அன்றாட தேவைக்கு யூஸ் பண்ணிக்லா அதுல அது இல்லாமே அதிலியு ஒரு பிஸ்னஸ் மாரி பண்றது அந்த மாதிரியு வந்து டு நெறைய பேர் பண்றாங்கன் நெனைக்கிற சோ அதிலியு வந்துட்டு நெறைய பேரு நீங்க சொன்ன மாரி நெறைய ஆர்வம் ஜாஸ்தியாய்ட்ருக்கு அப்டின் தா நனைக்கிற ஆ இப்போ இருக்கிற ஆ ட்ரெண்டுல வந்துட்டு அதுவு ஒரு இன்வெஸ்மென்டா பண்ணி அவங்க வந்துட்டு ஆ ஒரு ஃபார்மிங் வந் கொஞ்சோ ஒரு நல்ல விஷயமா கொண்டு வராங்கன் நினைக்கிற
ஆமா அது உண்மதா ஏன்னா இப்போ நம்ம நம்ம சாப்பிட்ற உணவா இருக்கட்டு காய்கறிகளா இருக்கட்டு இப்ப இருக்கிற விலைவாசிகளுக்கு எல்லா பாக்கு பொழுது நம்ம ஒரு தோட்டத்துல ஒரு மாடி தோட்டமாவது போட்டிருக்கலாமே நம்ம ஒரு சின்ன ஒரு தொட்டியில வெச்சியாவது நம்ம த ஐயோ வெங்காயமோ எதையோ ஒன்னு நம் பேய்ரிச்சு சாப்ட்டுருக்கலாமே அவ்ளோ விலவிக்கிற அளவுக்கெல்லா ஒரு ச் ஒரு டைம் வந்து அந்த மாதிரி ஆயிர்லா மாறிடுது இல்லையா அப்போ ஒரு ஒரு நெலைமைல வந் ந்து நம்ம மத்தவங்கள எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நெலை காசுக்கே மதிப்பு இல்லாம போச்சு ஆரம்பத்துலல்லா பண்டமாற்று முறை தானே நீங்க தக்காளி குடுத்தீங்கன் ன நாங்க உங்களுக்கு வெங்காய தரோ நீங்க தானிய குடுங்க நாங்க உங்களு கரிசித்தாரோ அப்டின்ற மாரி ஆ இதுக்கு வந்து இவ்ளோ இதுக் வந்து இவ்ளோ இப்போ புளியாங்கொட்ட குடுத்துட்டு ஐஸ் வாங்குற மாதிரி தா அந்த மாதிரி ஒரு பொருளுக்கு ஒரு பொருளாதா த்து மாத்திக்கிட்டு இருந்தாங்க அப்பெல்லா பெருசா அந்த காசுடைய பொலக்கம் வந்து கம்மியா தானே இருந்துச்சி அந்த மாதிரி திரும்பவு ஒரு ஒரு கால வரு எ எப்டியா இருந்தால் பின்னாடி காசுக்கு மதிப்பு இல்லாம போய்டு ஏன்னய் பியே எல்லாமே ஏ டி எம் காடு நம்ம வந்து ஆக் ஃபோன் ட்ரான்ஸாக்ஷன் இப்புடேப் பண்ணிட்டு கையில கேஷ் எடுத்து யூஸ் பண்ணாம நம்ம விட விட கேஷ் வந்து அதிகமான போலக்கத்தில இல்லாதப்ப அதோடைய தயாரிப்பு குறைஞ்சி அதுவு மாரி இப்ப கடைசியில அதுக்கு மதிப்பு இல்லாம இப்ப எல்லாமே மாறதுக்கான சூழ்நிலையு வந்துட் தா இருக்கு அதே மாரி நம்மளும் முடிஞ்ச வரைக் க்கி நம்மளு எனக்கு ஆச அப்டி இருக்கு ஆனா நா யானா அது எப்ப நடைக்கும் தெர்ல ஒர் பெரிய காடு வாங்கி அதுல நமக்கு தேவையான அளவ்க்கு வீடு எல்லாத் ஏ கட்டிட்டு அதுலயே வந்து நமக் க்கு தேவையானப் பயிர்கள் நம்ம சாப்றதுக்கு ருக்கணு அதே மாரி நம் பிஸ்னஸ் நம்ம ஒவித்து நமக்கு தேவையான வருமானத் தயீட்றத்துக்காஹவு நம்ம வந்து ச்சீவட்ஸ் பண்ணணு அப்டின்னு ஒர் ஆச இருக்கு
ஓகே அது கரக்ட்டு தா நீங்கஸ் சொன்னதுந்த மாத்ரி ஆசைகள் வந்து எல்லாருக்குமே இருக் இந்த ஏன்னா அந்த ஒரு சிட்டி லைஃப்ல வந்துட்டு நம்ம இருந்து ஒரு மாரி ஆ இந்த பொல்யூஷன்னு அது எதுன் பாத்து பாத்து ஒரு மாரி ரொம்ப வெறுத்து போன மாரி ஆயிடுச்சு அப்டின்னு கூட சொல்லலாம் ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு இதுல இருந்துட்டு ரொம்ப ஆ ஒடம்பு கெடுறது அந்த மாரி விஷயங்களு வந்துட்டு பொல்யூஷனால ஜாஸ்தியா இருக்கு இதே ஒரு கிராமத்து சைடு பாத்தோனா வந்துட்டு நெறையா விஷயங்கள் நல்ல விஷயங்கள்ருக்கு இந்த பொல்யூஷனுன்ற ஒரு விஷயமே வந்துட்டு ரொம்ப கொறைவாதா இருக்கு ஆ அந்தளவுக்கு வந்துட்டு நெறிய வாகனங்கள் நம்ம வந்து பாக்க முடியாது ஸோ அதுவு வந்துட்டு ஒரு பிளஸ்ஸா பாக்கலா ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம நம்ம எடோ நம்ம ஒரு ஒரு பம்ப் செட் வெச்சுட்டு நம் ம எப்ப போனாலு அந்த எடத்துல குளிக்கலா அந்த மாரி வந்துட்டு ஒரு சின்ன ஒரு நெல வெச்சுட்டு ஒரு சின்ன வீடு நம்ம நம்ம எடத்துல நம்ம கட்டிட்டு நம்ம ஒரு அ ஒரு மர பெரிய மர ஆல மர இருக்கு அதுக்கு கீழ உக்காந்துட்ருக்கறது அந்த மாரி விஷயங்கள்ல வந்துட்டு அ நெறைய படங்கள்ல பாத்திருக்கோ பட் லைஃப்ல நடக்குதா அப்டின்னு என்ன எ எனக்கு தெரிஞ்சு எங்க அம்மா அப்பா சைட்ல அந்த மா ரி வந்துட்டு நாங்க ஒரு கிராமப்புறத் த்துலலா நா இந்த மாரி பாத்தது கெடையாது ரொம்ப ரேரா அந்த பக்க ஏதாவது டிராவல் பண்ணா எ அ இங்க பாப்போ இல்லையா அந்த படத்துல பாக்கறது இல்ல ஆ டிரவல் பண்ணும் போது பாக்கறது அந்த மாரிதா நா பாத்துருக்கே சோ அந்த மாரி ஒரு வாய்ப்பு கெடைச்சதுன்னா நிஜ மாவே ரொம்ப நல்லா இருக்கு அப்டின்னு நெனைக்கிறே ஆஹ் எல்லாருமே இப்போ இருக்குற ஒரு நம்ம சிட்டி லைஃப் அப்டியே இருந்து இருந்து அது பழகி வந்துட்டு அதுவு வந்துட்டு அனுபவிக்கணு அந்த கிராமத்து ஒரு லைஃபையு அனுபவிக்கணுன்ற ஒரு ஆசையு இருக்கு பாக்கலா இன்ன எப்டி இருக்குன்னு
தெரியல ஆமா எனக்குமே நாங்க வந்து கொஞ்சோ சிட்டில இருந்துட்டாலு இப்போ சம்மர் லீவ் வே இப்போ ஏதோ ஒரு நமக்கு ஸ்கூல் டேஸ் லீவெல்லா வருது அப்டின்னா நாங்க எங்க எங்க தாத்தா பாட்டி ஊருக்கு தான போவோ எங்க எங்க டேடியோட கூட பொறந்தவங்க அந்த அவுங்கெல்லா அங்கதா இருக்காங்க அதனால ஒரு லீவுக்கு வந்து இந்த ஃபேமிலி சைடும் இன்னொரு லீவுக்கு அந்த ஃபேமிலி சைடும் அப்டின்ற மாரி மாறி மாறி போவோ அப்டி அங்க போகும்போதெல்லா அங்க வந்து எப்பவு போலதா இருக்கு அங்க ஆத்துல தண்ணி இருக்கு டெய்லி நம்ம அங்கதா போய் குளிப்போ பசிச்சிச்சுன்னா மாங்க மரோ சு தி எங்கயாவது அந்த கர ஓரமா இருக்கு ஏறி மாங்கா பறிச்சு சாப்பிடுறது அஹ் இத் அப்புறோ அந்த ஈச்சம் பழலா ஈச்சம் பழன்னு சொல்லுவாங்க ல்லையா அதெல்லா அங்க ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கு அங்க போயிட்டு நாங்க ஒரு நாலஞ்சு பேர் என்னோட ஃப்ண்ட்ஸ் கேங்க எல்லா சேந்து நாங்க தண்ணி மட்டு எடுத்துட்டு போயிடுவோ ஆ அங்க போயி ட்டு நாங்க பாட்டுக்கு மா கானா காலையில வீட்ல சாப்பிட்டுட்டு தண்ணி எடுத்துட்டு போயிருவோ போயிட்டு அங்க காட்டுலேய போய் ஈச்சம்பழம் ஆஹ் இன்னு என்னென்ன ஃப்ரூட் எல்லா கெடைக்குதோ அதெல்லா பறிச்சு சாப்ட்டுட்டு நாங்க அ ச சூரிய மறையறதுக்கு முன்னாடிதா வீட்டுக்கே வருவோ அப்டி பாத்தா அது ஒ ஒரு டேவ்ல அங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர மாதிரி ஆனா அப்டியே சுத்திட்டு எல்லா அனிமல்ஸ் என்னென்லா பாத்துட்டு அப்டியே காடு காடா ஏறி குளிக்கறதயு குளிச்சுட்டு கெடைக்கறத சாப்ட்டுட்டு ஈவினிங் வருவோ அந்த அந்த காலத்துல்லா இப் இப்ப நெனச்ச பாக்கும் போது அதெல்லா திரும்ப கெடைச்சா நல்லாருக்கு இப்பெல்லா கெடைக்குமா அந்த காடே அழிச்சுட்டாங்க நெறைய அழிஞ்சிருச்சு அந்த உறவுகளு இப்போல்லா அந்த அளவுக்கு இல்லன்ற மாரி ரொம்ப நெறைய மிஸ் பண்ற மாரி ஒரு ஃபீல் ஆகுது
ஆ கண்டிப்பா நம்ம பா படத்துல இந்த மாதிரி பாத்துிருக்கோம் இந்த கிராமப்புறத்துல வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து போய் அந்த குளத்துல குளிப்பாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து விளையாடுறது ஏன்னா இப்போ எங்க வேணாலும் அங்க வந்துட்டு அந்த ஒரு பயம் இருக்காது எங்க சுத்தி பார்த்தாலுமே வந்துட்டு நம்ம ஒரு சொந்த காரங்க இருக்கிற மாரியே ஒரு ஃபீல் இருக்கும் அதனால பசங்கல வந்துட்டு தனியா விட்றதுக்கு வந்து ஒரு பயம் இல்லாம அந்த மாரி ஒரு சூழ்நிலை வந்து ஒரு கிராமப்புறத்துல இருக்கும் ஏன்னா வந்துட்டு ஒரு ஒரு வீதியிலயுமே நமக்கு ஒரு சொந்தக்காரங்க இருப்பாங்க அவங்க நம்மளை பாத்துப்பாங்க ஆ பசங்க தனியா போனாலும் ஒரு பய இல்லாம வந்துட்டு அம்மா அப்பா அனுப்பி வைப்பாங்க அந்த மாரில்லாம் இருக்கும் ஆனா வந்துட்டு இப்ப ஒரு சிட்டி ஆ ஒரு சிட்டி லைப்ல எப்படின்னா வந்துட்டு கம்ப்ளீட்டாவே வேற மாதிரி இருக்கு இல்லையா ரொம்ப பயந்து பயந்து நம்ம ஒரு ஒரு நாளுுமே ஓட்ட வேண்டியதா இருக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குோ சோ சொன்ன மாதிரி ஒரு கிராமப்புறத்துல அந்த ஒரு விவசாயம் பாத்துக்கிட்டு ஒரு நல்ல ஒரு ஆ என்விரான்மெண்ட்ல இருக்கறிறது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன் நான்ு
ஆமா அப்படி ஊருக்கு போணும்னாவே ரொம்ப ஜாலியா இருக்கும் ஆ எல்லா பசங்க எங்க அத்த பசங்க எங்க பிள்ளைங்க சித்தி பிள்ளைங்க எல்லாருமே இருப்போமா ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு வயசு பெரியவங்க சின்னவங்க அப்படிதான் கொஞ்சம் பார்த்தா எல்லாருமே கொஞ்சம் ஒரே செட்டுல சேர்ற மாரிதான் இருக்க வப்பாங்க எல்லாரும் சேர்ந்து போவோம் ஆத்துக்கு போனனாலும் எல்லா துணி எடுத்துட்டு போய் அங்கேயே துவைச்சு குளிச்சுட்டு அங்கேயே காயும் போட்டுிருவோம் தலையும் காயஞ்சிருவ துவைச்சு பொருளும் காயஞ்சுதான் வீட்டுக்கு வருவோம் அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப ஆசை இருக்கு ஆனா இப்ப போனாலும் அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை அந்த ஆறு ல எல்லாம் முள்ு படைஞ்சு பெருசா தூர் வாராம தண்ணியும் இல்லாம அந்த மாதிரி குளிக்கிறதுக்கே வசதி இல்லாத மாதிரி மாத்திட்டாங்க அது பாார்க்கும்போது ரொம்ப கொஞ்சம் கஷ் ம இருக்கு
ஆமா ஆமா ஓகே நேரமும் ஆயிடுச்சு உங்க கூட பேசனதுல ரொம்ப மகிழ்ச்சி நன்றி
நானு கட் பண்ணுங்க நான் திரும்ப கால் பண்றேன்